வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே தோழி வணக்கம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கே
ஓகே தோழி ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு நல்லா இருக்காங்ளா தோழி
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
செரிங்க தோழி இன்னிக்கி நம்ம எத பத்தி பேசலா அப்டின் பாத்தீங்னா ம் டூரிஸ்ட்டா இங்கே நம்ப வெளில போறமில்லியா ட்ராவல் பண்றோமில்லயா
ஆமாங் தோழி ஆ சேரிங் தோழி நீங்க எந்த டூருக்கு இப்போ ரீசண்ட்டா போனீங்கங்தோழி
நாங்க ரீசண்டா நாங்க அடிக்கடி இப்ப கார் வாங்குனதுக்கு முன்னாடி வரைக்கு அதிகமா எங்கேயு போனதில்ல தோழி ஏனா டூ வீலர்லயேதா போவோ இப்ப கார் வாங்குனதுனால ஃபேமிலி எல்லாரு இருக்குறதுனால அப்பா அம்மா சைடு மாமனார் மாமியார் இவுங்க எல்லாமே சேத்தி தா நாங்க வந்து டூர் அதிகமா போக ஆரம்பிச்சிட்டோ கார்ல டிராவல் பண்றளவுக்கு தா இருக்கோ ஃபைவ் மெம்பர்ஸ் போற மாரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்க்கு தா போயிட்டு வந்தோ கொல்லி மலை இங்க அங்கதா போய்ட்டு வந்தோ இங்க டெம்பிள் இருக்காங்க மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூண் டெம்பிள் இருக்கு சோ ஒவ்வொரு டைம்க்குமே நாங்க வந்து திடீர் ஷடனா தா பிளான் பண்ணியிருந்தோ இப்ப அந்த போறா போகணுங்கறது நா நெனைக்கல ஆனா திடீர்ன்னு போணுன் நெனைச்சனால அது கோவில்கா போய்ட்டிருந்தோ நீ என்ன திடீர் திடீர்னு எதனா சடனா பிளான் டூர் மாரி ஃபேமிலி எங்கயாவது டூர் போவீங்களா
ஆ போவோங் தோழி இப்போ ரீசெண்ட்டா கொடை கொடைக்கானல் நாங்க போயிட்டு வந்தோ ஒரு ஃபிப்டீன் டேஸ்க்கு முன்னாடி
செரி
கொடைக்கானல்ல பாத்தீங்ன்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் பிளேசஸ் தா போணோ பட் ஆனா அது சூப்பரா இருந்தது நைட்டு பாத்தீங்ன்னா ஒரு டுவெல் ஓ க்ளாக் வந்து வண்டி ஏற்னோ அப்றோ காலைல வாங்க கொடைக்கானல மல ஏறதுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு அப்றோ ஏழு மணி ஆயிடுச்சு அங்க போயி எல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்றோ சுத்தி பாக்குறதுக்கு எல்லா போனோ நாங்க கடைசியா பாத்தீங்ன்னா குணா கேவ் போனோ குணா கேவ் தா சூப்பரா இருந்தது அவ்ளோ மக் கள் அங்க நாங்க லீவ் டைம்ல போனதுனால பாத்தீங்ன்னா நெறையா கூட்டமா இருந்தது அந்த எடத்துல ஆ எதையுமே எங்க நின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்கறது அது எல்லாருமே அத பண்ணீட்டிருந்தாங்க ஓ சவுண்டு எங்க திரும்பி பாத்தாலு சவுண்டு இந்த மாரி நெ றையா இருந்து து பாப்பா வேற தானாவே தா நடக்ணுன் சொல்ட்டு அவ்ளே தா நடந்தேவே வந்தாவ் உள்ள வரைக்கிமே குணா கேவ் மேல போய் பாக்குற வரைக்கிமே அதனால அது ஒரென் நல்ல இதா இருந்தது ஆனா வந்து பாத்தீங்ன்னா எங்களுக் காங்க மே அது எங்க அண்ணி வந்து கீழே தா ரூம் புக் பண்ணியிருந்தாங்க நாங்க மேல இருந்து கீழ வரதுக்கே எங்களுக்கு ஃபைவ் ஹார்ஸ் ஆயிடுச்சி
ம்
அவ்ளோ டிராஃபிக் ஆயிடுச்சி வண்டி மூவாகறதுக்கே மெது மெதுவா மெது மெதுவா தா மூவாச்சி அந்த மாரி ஆயிடுச்சி நடுவுல எதுவு கடயு இல்லாம பாப்பாக்கு ரொம்ப பசி எடுத் து அவ அழுகவே ஆரம்பிச்ட்டா நாங்க அஞ்சி மணிக்கு வண்டி எடுத் தோ நைட்டு பத்து மணிக்கு தா ரூம்கே வந்து சேந்தோ அந்த மாரி ஆயிடிச்சிங் தோழி உங்களுக்கு இந்த மாரி அனுபவ ஏதாவது இருக்குங்ளா
இருக்கு தோழி என்னவோ பெருசா டுவிஸ்டெல்லா பயங்கரமா இருக்குங் தோழி இங்கெல்லா வந்துட்டு நாங்களு டூர் போனப்ப ஏன்னா இப்ப டூருக்கு போறது வந்து ஒரு திடுதிப்புன்னு சடனா பிளான் பண்ணி போனாலு அங்க போறதுக்கு நம்ம எல்லாமே வீட்ல எதாவது ப்ரப்ரேஷன் பண்ணீட்டு ஃபுட்டு ஏன்னா நம்ப போயிட்டா ஒவ்வொரு பிலேஸ்ஸுமே கரெட்டா ஃபுட்டு கிடைக்குமானு தெர்ல நாம்பளா இருந்தா பிரச்சனை கிடையாது கொழந்தைங்களு இருக்கு போது கொழந்தைகளுக்கான ஃபுட்டு கரெக்டா கெடைக்குதான்னு தெரியல சோ அதுக்காக முன்னாடியே ப்ரிப்பரா எந்திரிச்சு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீட்டு போற மாரிதா இருக்கு
ஆமாங் தோழி நாங்களு வந்து ரெண்டு நேரோ எடுத் த்துட்டு தா போனோ ஆனா வந்துட்டு பாத்தீங்ன்னா அங்க நைட் ஃபுட் எல்லா எதுவுமே கெடைக்காத ரொம்ப தடுமாறியாயிடுச்சி
ஆமாந் தோழி கொழந்தைங்க வச்சிருக்கோம்மில்ல அதுக்காக நம்ம ஏதாவது யோஸ் நமக்கு சாப்பாடுலில்லாலு பிரச்சன கெடையாது ஆனா கொழந்தைங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டோ அவிங்க பசி அடங்க மாட்டாங்க கொழந்தைங்களுக் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தானு நம்ம கொடுக்குற நல்ல பொருள் எதுமே அங்க கிடைாது ஏதாவது நல்லா இல்லாத பொருள் கெமிக்கல்ஸ் ரிலட்டட் அந்த பொருள் தா கிடைக்கு அது ஒரு நாள் கொடுத்து பழகிட்டா அது அதேதா ரெகுலரரா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு அவசரமே பாக்கவே வேண்ட இதா இருக்குது
அதுவு அங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு அந்த மாதிரி தான் எல்லாமே நிறையா இருந்தது இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாமே நாங்க இன்னு கொடுத்ததே இல்ல அதுதா அங்க நேறைய இருந்தது இட்லி ஒரு பால் கடை கூட எங்கயு இல்ல பால் வாங்கி கொடுக்கலாம்னா அது ான் ரொம்ப பெரிய சிரமம ஆயிடுச்சு எங்களுக்கு அப்புறோ நைட்டு வந்துட்டு வந்துட்டு தோசை மட்டும்தா இருந்தது தோசையு அவ வந்து அதிகமா சாப்ட மாட்டா அதுனால ரொம்ப கஷ்டமாயடுச்சுங்க தோழி
அதானலதா தோழி நாங்க என்ன பண்ணோனா அம்மா எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டாங்க நா இங்க இருந்து மார்னிங் கிளம்பி ம் மார்னிங் வந்து கரெக்டாக அ பிளேஸ்க்கெலா போற வரைக்குமே வந்து அவ்ளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா வந்து நாங்க வந்து இந்த தடவ பைக்கு தா போனோ எல்லாருமே பைக்ல போயிட்டு ஏன்னா ஹில்ஸ்ஸுங்கிறனால வந்து கார்ல போனா எனக்கு சேராது வாமிட் வந்துரு வந்து சேர கிட்டதட்ட வந்து பாத்தீங்ன்னா அந்த வளைவு மட்டு பாத்தீன்னா எழுவத் திரெண்டு கொண்ட ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்க அவ்ளோ டர்னிங் பாயிண்ட் இருக்கு அதனால வந்து ஹில்ஸ் எல்லா வந்து கா ப கார்ல போனா தலகிற்றுனு சுத்தி வாந்தியெத் துருன்ட்டு நா பைக்ல தா போவேன் சொல்ட்டு பைக் எடுத்துக்கிட்டோ தம்பி எல்லா வந்து சேஃபா கார்ல வந்து அனுப்பிட்டாச்சாக்கா வீட்டுலலா வந்துருந்தாங்க சோ அவங்களோட கார்ல தம்பி அனுப்பிட்டு நாங்க ஹஸ்பண்ட் மும் பைக்ல வந்தோ போற வரைக்கும் அந்த பைக் ட்ராவல் பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லாவே சுத்தி நம்ம சைடு மட்டும்தா வந்து இங்கெல்லா வந்து கொஞ்சோ டவுன் ஏரியா மாரி இருக்குது அந்தண்ட போக போக அப்டியே அவ்வளோ ஃபுல்லா ரெண்டு சைடு மரமா இருக்கு அப்படியே பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குமரோ மாந்தோப்பு நறையா இருந்தது தென்னந்தோப்பு அதிகமா இருந்து எல்லா டி ஃப்ரண்ட் டிஃப்ரண்டா இருக்கும்போது பாக்கற்துக்கு அவ்ளோ ஆசயாருக்குது தண்ணில்லா ஓட்ற போற வழில பாத்தீங்கன்னா பக்கத்திலயே தண்ணில்லா சும்மா கால்வாய் மாரி ஓடு
ஆமாங் தோழி இது அங்க வந்து பலாப்பழம் ஃபேமஸ் இல்லைங் தோழி
ஆமா ஆமா தோழி கொல்லிமலைல வந்து பலாப்பழோ மல பலாப்பழோன் சொல்லுவாங்க அவ்ளோ டேஸ்ட்டாருக்கு பலா தேன்ல ஊறவச்ச மாரி அவ்ளோ டேஸ்டாருக்கு இனிப்பு அதிகமாருக்கு மத்த பக்கோல்லா வந்து பலாப்பழோ வந்து டேஸ்ட் வந்து அதிகமா இருக்காது சொலைல வந்து இதுல வந்து சொலையிலே வந்து பாத்தீங்கன்னா தேன் ஊற்னாப்ல அவ்ளோ இனிப்பாருக்கு பழமே சக்கரயே போட தேவயில்ல அப்டியே சாப்ட்டுக்கலா அந்த மாரிஇருக்குறதுலயே டேஸ்டாரு ஆம் தோழி நாங்க போயிட்டு ஒரு பழோ ஒரு பழமாவே வாங்கிட்டு வன்றோ வாங்கிட்டு வந்து பிரிச்சுட்டு ஏனா பலாப்பழோ வந்து ரொம்ப நாளைக்கி ஓபன் பண்ணி வச்சிருந்தா சீக்கிரோ கெட்டு போய்ரு அதனால வந் து வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பழத்த எல்லா ஷேர் பண்ணிக்கிட்டோ ஆனா பலா சாப்ட முடியாத அளவுக்குதா தெகச்சு போய்ருச்சு ஒர் நாளைக்கி எவ்ளோ சாப்ட முடியு கொஞ்ச தா சாப்ட முடியு அடுத்த நாள் வச்சிருந்து பாத்தா அதுவே வந்து ஃபிரிட்ஜ்ஜுல வச்சிருந்தாலுமே இந்த பழோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டாப்ல போன மாரி போய்ருச்சு கொழ கொழன்னு அப்றோ நாங்க இங்கெருந்து எல்லா போயி அங்க எல்லாமே சாப்புட்டு மலைக்கு மேல போம்போதே பாத்தீங்கன்னா பதினொரு பன்னடுமணி ஆய்டுச்சு அங்க கோவில்லா போய் சாமி கும்புட்டுட்டு எல்லாருமே வந்து ரிட்டர்ன் வந்து தம்பிக்கெல்லா சுத்தி பாக்குறது எல்லாமே ப்ளேஸ்லா சுத்தி பாத்துட்டு போட்டோ எடுக்குறதுல அங்க நாங்க போயிருந்த அன்னக்கி பௌர்ணமி ஸோ வந்து கோவில் கூட்டமாதா இருந்தது கூட்டமான டைம்ல தா போனோ கொஞ்ச கஷ்டப்பட்டுதா பாத்தோ அங்க கோயில்ல எதாது சா நாங்க தா சாப்பாடு எடுத்துட்டு போனனால எங்களுக்கு கொழந்தைக்கு பிரச்சன கெடயாது இருந்தாலு கோவில வந்து அன்னக்கி பௌர்ணமி நாள்னால பொங்கல் சாதோ அப்றோ புளி சாதோ இதெல்லா குடுத்தாங்க அதல்லா வச்சு வந்து தம்பிக்கு ஊட்டி வி ட்டோ நாங்க வந்து மதியோ வந்து பிரியாணி மாரி கொண்டுட்டு போயிருந்தோ வெஜிடபிள் பிரியாணி மாரி ஸோ அதெல்லாமே நாங்க சாப்புட்டு அங்க சுத்தி பாக்கறதுக்கு ப்ளேஸ்லா நறைய இருந்தது ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அறிவிய அப்டின் சொல்லிட்டு அங்க வந்து சும்மா குளிக்கல பட் ஆனா இருந்தெல்லா வேடிக்கெல்லா இருந்து பாத்துட்டு இங்கெங்கல்லா சுத்தி பாக்கணுமோ அதெல்லா பாத்துட்டு அந்த மாரி வந்துருந்தோ தோழி அதெல்லா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அங்க வந்து போயி அது ஒரு ஃபோட்டோ எடுத்த ஞாபகங்கள் வந்து மறுப்டியு நம்ம எப்ப போவோன் தெரியாது பட் இருந்தாலு இதெல்லா போன ஒரு மெமரிஸ்காக ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிநாங்க எடுத்து வச்சுட்டோ தனியா நீங்க இந்த மாரி ஃபோட்டோஸ்லா எடுத்து வச்சிருக்கீங்ளா தோழி
ஆ எடுத்து வச்சிருக்கேங் தோழி பாப்பாவ நட க்க வச்சு ஏற்காடு போன போது பாப்பாவ நடக்க வச்சு அந்த மாரிலா எடுத்திருக்கே அ ப்றோ அங்க இந்த பீக்கு பார்க்குனு இருக்குல்லைங் தோழி
ம்
ஆ அங்க வந்து பாத்தீங்கன்னா பறவயெல்லா கைல வச்சிட்டு நிக்கிற மாரி அந்த மார்லா எடு த்திருக்கேங் தோழி ஆனா நா எனக்கு அதெல்லா வந்துட்டு விருப்போ இல்ல ஆனா பாப்பாவுக்கல்லா அது பண்ணணு புடிக்கணுன் ஒரு ஆச ஸோ அதனால அது போய் எல்லா இது பண்ணி அவ்ள ஃபோட்டோ எடுத்தோ எ ஹஸ்பண்டு அந்த ட்டு போட்டவுஸ் கூட்டிட்டு போனாங்க அப்றோ போட்ல ஒரு ரவுண்ட் போய்ட்டு அ து மறக்க முடியாத அனுபவம் தோழி நல்லாருந்தது நாங்க ரெண்டு பேர் மட்டு போய்ட்டு பாப்பாவு மடில ஒக்கார வச்சு ட்டு அத போய்ட்டு வந்தோ அது சூப்பராருந்தது அப்றோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வில்லா மாரி போட்டதுனால அங்கயே மூணு நேரமு எங்களுக்கு வந்து சாப்பா டு இருந்தது மூணு நேரமே நான்வெஜ் தா சூப்பரா எல்லாமே இருந்துது அதே மாரி அந்த சீஸ் ன் பாத்தீங்ன்னா அன்னைக்கு மட்டுந்தா அங்க மழையா இருந்துது நாங்க போன அன்னைக்கு மட்டுந்தா மழையா இருந்துது அடுத் த்த நாள் கீழ எறங்கும் போது கூடயு அவ்வளோ வெயில் தா அடிச்சுதே தவுர்த்து அன்னைக்கு நாங்க சுத்தி பாக்கும் போது அவ்ளோ மழ நல்லா சூப்பரா இருந்துது மல மீன்ஸ் சுந்தர்ஸ் சாரல் மழன் சொல்லுவாங்கல்லைங் தோழிஅந்த மழ தா அவ் ளோ நல்லார்ந்துது ஒரு என்ஜாய் பண்றளவுக்கு சூப்பரா இருந்துது நீங்க இந்த மாரி சார் மழைல எங்கியாது போயிருக்கீங்களா
இந்த மாரி பெருசா எங்கியு போனதில்ல தோழி நாங்க இங்க பக்கத்துல தா போவோ இல்லைன்னா இங்க வாழ பாடி முத்துமலை முருகன் கோயில் இந்த மாரி பக்கத்துல கோவில் தா அதிகமா போயிருக்கோ இந்த மாரி பார்க்கு இந்த மாரி அதிகமா போனதில்ல வீட்டு பக்கத்துல பார்க் இருக்கு பட் ஆனா சின்ன பார்க் தா அது கொழந்திங்க வளையாடுற அளவுக்கு இந்த மாரிலா நாங்க இந்த மாரியு போனது கடையாது அவரும் கூட்டிட் போனதில்ல நானு போனதில்ல தம்பி சின்னதா இருக்கு ரொம்ப தூரோ லாங் டிரைவ் எடுத்தாலு அவன டேக் கேர் பண்ணி பாக்கணு ஃபுட்டு நா என்ன போனாலு நா மெயினா அவன பத்தி யோசிக்கிறது ஒரே விஷ்யோ ஃபுட்டு அவன வெச்சு எப்டி சமாளிக்கிறது ஒண்ணு ஏன்னா அவன் அதிகமா துருத்துருன்னு இருப்பான் ஒரெடத்துல கரெக்டா கம்முணு இருக்க மாட்டா அதப்புடிங்கும் போது நாங்க ரொம்ப தூரோ டிராவலுக்கு நாங்க பிளான் பண்ணவே மாட் போற மாருந்தா அதுவு ரிலேஷன் வீடா இருந்தா மட்டுந்தா ரொம்ப தூரோ டிராவல் பண்ணி போவோ இல்லைன்னா வந்து ஒரு நாள் ட்ரிப்பு இல்ல ரெண்டு நாள் ட்ரிப்பு மேக்சிமம் நாங்க போடவு மாட்டோ இது வரைக்கு போட்டதுங் கடையாது ஏன்னா அவன் கொஞ்சோ துரு துருனு இருப்பான் எங்க போனாலு கம்முனு இருக்கமாட்டான் அவனு வவச்சு சமாளிக்க முடியாது ஃபுட்டு ரெண்டாவது அவன் வந்து கொஞ்சோ எல்லா ஃபுட்டு சாப்ட மாட்டா கட ஃபுட்டு எல்லாமே அவனுக் காரமா இருக்கனால நா காரோ சின்ன வயசுலிருந்தே கம்மிய குடுத்து போனனால கார இது வ இன்னு அவன் சாப்ட்டது கடையாது அதனால ஃபுட்டு காரமா இருந்தா சொ த்தமா சாப்டவே மாட்டா வர வெரு இட்லி கூட சாப்ட்டுக்குவா ரெண்டுவாயி சாப்ட்டுக்குவா ஆனா அந்த கொழம்போ இல்ல சட்னியோ காரமா இருந்தா தொடக்கூட மாட்டா திங்கவு மாட்டா சோ அதுக்கோசரமே நாங்க யோசிச்சுட்டு பையன் பட்னியா போயிருவான் அப்டின் அதிகமா ட்ரிப் போட மாட்டோ தோழி
சேரி சேரிங் தோழி இப்போ இந்த கேரளா இதெல்லா நீங்க
போன மாரி உங்களுக்கு வேரெதாவது அனுபவோ இருக்கா தோழி
இல்லைங் தோழி நா இந்தளவுக்கு தா இப்போதைக்கு போயிருக்கோ கேரளா தா போலான்ட்டு
எப்டின்னா இப்போ குரூப் டூர் மாதி சேத்தி போவாங்கல்ல
ஆ அதல்லா போயிருக்கோங் தோழி ஆனா அதல்லா பாத்தீங்ன்னா ஆன்மிக டூர் அந்த மாரி தா வந்து நறையா போயிருக்கோ த்ரீ மந்த்துக்கு ஒரு தக்கா ஆன்மிக டூர் போவோ
சரிங்க சரிங்க தோழி ம் ம்
இந்த மாரி டூரிஸ்ட் பிளேஸ்லா போறது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்றந்தா இந்த மாரி நா போறனே தவிர்த்து அதுக்கு முன்னாட்லா பாத்தீங்ன்னா அம்மா வீட்ல இருக்கம் மோதல்லா ஆன்மிக சுற்றுலாதா நறையா போயிருக்கோ
நீங்க சொன்னது சரிதா தோழி நானு அம்மா வீட்ல அதிகமா வந்து ஆன்மிக டூருதா அதிகமா போயிருக்க அம்மா வீ சைடு வந்து எங்கப்பா கொஞ்ச சாமி பயங்கரமா கும்புடுவாங்க சோ அதனால வந்து ஆன்மிக டூருதா அதிகமா போயிருக் ஹஸ்பண்ட் வீடு வந்ததுக்கப்பறந்தா எங்கயாவது வந்து டூரிஸ்ட்னா சும்மா அதிகமா ச கோவிலுக்குன் போகாம எங்கியா சுத்தி பாக்குறதுன்னு அவர் எங்கியா ஒரு சில நாள்ல ஆஹா எனக்கு தெரிஞ்சு கல்யாணாயி ஃபர்ஸ்ட் டைம் அப்பதா ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு நாங்க போயிருந்தோ அப்பதா வந்து ரொம்ப ம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நா அப்பதா வெளிலியே போற
செரி செரிங்க தோழி மல மேல அந்த மாரி இப்பதா ஃபஸ்ட் டைம் போறீங்க சேரிங் தோழி
ட்டர் மேரேஜ்க் அப்றந்தா ஃபஸ்ட் டைம் போறேனு வச்சுக்கோங்ளே ஊட்டிலா போனோ ரொம்ப சூப்பரா இருந்துது ப அப்ப இதே மாரி தா சம்மர் டைம்ல தா போயிருந்தோ பட் ஆனா அங்கிமே பனி அதிகமா தா இருந்து சம்மர் டைமா இருந்தாலுமே பனி அவ்ளோ அதா இருந்தது மார்னிங்ல எந்திரிக்கு போது நைட்டு ஒம்போது மணிக்கு எங்க சுத்துனால எட்டு எட்டரை மணிக்கு நா ரூமுக்கு வந்துருவே ஒம்போது மணிக்குலா பெச்சிட்ட போத்திட்டு படுத்துக்குவே என்னால சொட் குளுர் தாங்க முடியாது எனக்கு ரொம்ப குளிர் வந்தா பிக்ஸ் வர்ற மாரி போயிருமா அதனால கொஞ்சோ பயோ அதனால எங்க சுத்தனாலு எட்டு எட்டரை மணிக்குலா வந்து நாங்க வந்துருணு தோழி
சேரிங் தோழி உங்களுடைய அனுபவத்த பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங் தோழி
நன்றிங் தோழி
ஆ இன்னொரு இணைப்பில சந்திப்போம் தோழி